ஹலோ
ஹலோ கேக்குதா
ஹலோ ஆ கேக்குது சிஸ்டர்
ஆ என்ன பண்றீங்க
ஆ நல்லா இருக்கோ நீங்க
உம் நல்லா இருக்கோ
ஆ
க்ளோஸ்சா லே இன்மேதா
ஓகே ஓகே
உம்
இன்னிக்கு எதப்ப எதபத்தி பேசலா
என்னென்ன ஊருக்கெல்லா நீங்க போயிருக்கீங்க டூர் ஏதாவத் போயிருக்கீங்களா
ம் ஊருக் போய்ருக்கோ இப்பதா கல்யாண் ஆயி மேரேஜ் ஆயி இப்பதா போயிருக்கோ
என்ன ப்ளேஸ்சு
ஆ இதுவரையு போனத் வந்து கொடைக்கானல் போய்ருக்கோ மூணாறு போய்ருக்கோ ரெண்டு தா போய்ருக்கோம்
ம் சேர் சேர்
நீங்க
மூணார் மூணார் பேயிருக்கிங்களா
ஆ போய்ருக்கோ
நா கொடைக்கானல் மூணார் கன்னியாகுமரி வந்திருக்கீங்களா
ஆ கன்னியாகுமரி ஸ்கூல் படிக்கும்போது டூர் கூட்டிட்டு வந்தாங்க
ஆ கன்னியாகுமரி மூணாறு கொடை க்கானல் திருப்பதி போய்ருக்கீங்களா
திருப்பதிக்கு கெஸ்ட்டு வீட்டுக் மட்டுதா போயிருக்கோ
சேரி சேரி சேரி
நா அந்த மாரி கொடைக்கானல் மூணாரு நானு போயிருக்கே சூப்பரா இருக்கு
அம்மா
அதுவு இப்போ முன்னாடில்லா கூட்டிட் போமாட்டாங்க இருக்க அம்மா அப்பாலா கூட்டிட்டு போமாட்டாங்க அம்மா அப்பா விட மாட்டாங்க எங்கேயுமே இப்ப கல்யாணா கல்யாண முடிச்சு அ இப்போ ஒரு ப இருவத் பதனெட்டு பதனஞ்சு வருஷ ஆயிட்ச்சு அப் இப்பதா கொடைக்கானல் மூணாறுகு ரெண்டு இதுக்கு போய்ருக்கோ
சேரி சேரி சேரி சேர் சேரி என்னஸ்
மூணாறுனா வந்து என்ன சொல்றது நெக்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் போம்போதா நல்லா எ சுத்தி பாத்தோ ஃபர்ஸ்ட் டைம் வந் து சீக்கிர சீக்கிரமா போயிட்டு அங்க ஏதோ லாக்டோனு எதோ சொன்னாங்க அப்போ திரும்பி வன்ட்டோ போன செகண்ட்டு போன அந்த நாள் நைட்டே இறங்கன நைட்டே கெளம்பி வன்ட்டோ
ம்
இப்போ வந்து போனது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்து நல்லா இருந்துது
ம் நா ஒரு டூ இயர்ஸ்கு முன்னாடி போயிருந்தே மூனாருக் கொடைகானல் சின்ன பிள்ள இருக்கும் போது பேய்ருந்த அதுகப்
ஆ ஆ நா அப்பா வந்து எங்க போக கூடாது எனக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வெச்சிருப்பாங்க வீடு பூட் விடவே மாட்டாங்க எங்கயுமே
ம்
இப்பதா ஒரு ஸ்டேஜூக்கு மேலதா இப்பதா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி போனா து அ கொடைக்கானல் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி போனோ
ம்
அதனால வந்து என்ன சொல்றது நல்லாருந்துச்சு ஹஸ்பண்ட் கூட போம்போது நல்லாருந்துச்சு இந்த டைம் போகும்போது சூப்பரா பத்தது
க்ளைமேட்டுக்கு நல்லாருக்கு எல்லா தேயிலையா இருக்கு அங்கங்க பாக்க நல்லாருக்கு
ஆமா நல்லாருக்கு
ம்
என்ன சொல்றது ஒவ்வொரு எடமுமே ரசிக்கக்க கூடிய எடமா இருக்கு ஆனா வந்து ஒரு ஒரு எடத் த்துலதா நிப்பாட்ட முடியுது மத்த எல்லா எடத்து நிப்பாட்டவே முடியல கார் நிப்பாட்ட முடியல
டிராபிக் ஜாம் ஆயிரும்ல
பிக் ஆயிடுன் சொல்ட்டு நீப்பாட்ட மாட்டேன்ட்டாங்க ஒரு சில எடத்துலதா ரொம்ப கிளவுட்ஸ் இருக்குல்லா அங்கதா நிப்பாட்டனாங்களே
ட்டி போயிருக்கீங்ளா
ஆ போட்டிங் வந்து கொடைக்கானல்லதா போனோ மூணார்லா போல ஊட்டிக்கு வந்து நாங்க எங்க பசங்க மாட்டுந்தா போனோ
ம்
எங்க பேமிலி மட்டு நாங்க பேமிலியா மட்டுந்தா போனோ அப்ப போ நல்லாருந்துச்சு யாரு வர லன்டாங்க அதனால நாங்க நாலு பேர் மட்டுந்தா போனோ
சேரி சேரி காலேஜ் காலேஜ்லா படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்ஸோட போனது கெடையாதா
காலேஜு இல்ல படிக்கல
அப்டியா சேரி
டுவெல்த்துதா அதனால நா போனே காலேஜு அப்போ வந்து கல்யாணம் பண்ணி வெச்சு டாங்க அதனால அதுக்கப்றோ கண்டினியூ பண்ல காலேஜ் சிக்ஸ் மந்த் போன ஃபர்ஸ்ட் இயர் அப்றோ மேரேஜ் ம் மன் மாப்ள்ள பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க
ம்
அயோ மாப்பிள்ள பொண்ணு கேக்கா வந்துட்டாங்க அதனால டி கல்யாண பண்ணி குடுத்துட்டாங்க டிஸ்கண்டியூ ஆயிட்டு வேற ஊருக்கு வந்துட்டே கல்யாண ஆகி அதனால வந்து இதாயிச்சு
ம் ம்
ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் படிக்கும் போது குற்றாலம் போயிட்டு அஹா கன்னியாகுமரி போயிட்டு குற்றாலம் போயிட்டு டூர் அந்த டூர் மட்டு அந்த ஸ்கூல்ல வந்து எல்கேஜிலருந்து டுவெல்த் வரையு படிக்கும்போது அந்த ஒரு டூ பிளஸ் ஒன் படிக்கும்போது கூட்டிட்டு போனாங்க அந்த ஒரு டூர்ல தா கன்னியாகுமரி போயிட்டு குற்றாலம் போயிட்டு விட்டுட்டாங்க வந்து விட்டுட்டாங்க வீட்ல
சரி சரி சரித்தங்கோட குச்சாடு த்துல நல்ல சீசனா இருக்கும நல்லா குளிக்கிறதுக்கு விடுறாங்கன்னு தா நெனைக்கிறே போனா சூப்பரா இருக்கு
நா வருஷ வருஷ ஏ ஹஸ்பண்ட் கிட்ட கே பே வாங்க குற்றாலம் போலா அப்படின்னு
ம்
எங்கம்மா எங்க அம்மா சின்ன பிள்ளைல கூட்டிட்டு போயிருக்காங்க
ம்
ஆ ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு வயசு அந்த மாரி கூட்டிட்டு போயிரு காங்க
ம்
வருஷ வருஷ கூட்டிட்டு போவாங்க அப்பல்லா நா வந்து யாரு கூடயாது போயிருவே தப்பிச்சு எங்க அம்மா வர்றனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்க பாட்டி கூட எங்க சித்தி கூட அப்டி போயிடுவே யாரு கூடையாது எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு தெரியாம அமுச்சுட்டுருவாங்க ஏன்னா எங்கப் ப்பா அங்க மாட்டாங்க வெளிய வேலையா போயிருவாங்களா அப்ப என்ன பண்ணுவாங்க நீ மட்டு போயிட்டு வா நாதா இருக்கு நா வீட்ல இருக்கறே போன் வரு பேசணு அப்டின்னு சொல்ட்டு அதனால நா இனைய மட் ட்டு அவச்சுட்டுவாங்க அவன் கூட சேந்து நா போயிட்டு வந்துருவே நா இப்போ கல்யாண ஆயி கல்யாணத்துக்கு முன்னாடி குற்றாலத்துக்கு போனது ஒரு எட்டாவது படிக்கும்போது ஒம்போதாவது படிக்கும் வரையு கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்பற கூட்டிட்டு போல அப்டி யார் கூடயாது போயிருவே இல்லனா அம்மா ஒரு தடவ கூட்டிட்டு போயிருக் காங்க இப்டி யார் கூடயாது போயிர்வேனா இப்ப குற்றாலத்துக்கே கூட்டிட்டு போ மாட்றாங்க வேண்டா தண்ணி ஜாஸ்தியா வரும்ன்றாங்க வேணா அப்டின் றாங்க அதனால வேண்டான்னு விட்டாச்சு
நா லாஸ்ட்டா குற்றாலத்துக்கு காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது போனோ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரு சேந்து போனோ அது ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட் தான ப்ரெண்ட்ஸோட போறது ஒரு வைபாருக்கு வேன்லலா டான்ஸ் ஆடிட்டே போலாம் அப்பம் போனது அதுக்கப்றம் போகவே இல்ல வீட் ட்ல பிளான் போற்றாங்க குற்றாலம் போமா போமா போவன்ட்டு ஒருத்தவங்க அங்கட்டு இழுக்காங்க ஒருத்தவங்க இங்கட்டு இழுக்காங்க கோ எல்லாரையு ஒன்னா சேத்து வச்சு போவே முடியமாட்
ஆமா அது ஒரு லைஃப் வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட போம்போது ஜாலி
ஜாலியாருக்கு
ஆமா
போவ்னுமா ம் போணுந் இந்த வருஷோ எப்டியோ போன்னு நெனச்சிருக்கோ ம் போன்னு நெனச்சிருக்கோ போ முடிதான்னு பாப்போ தண்ணி இப்போ ஸ்லோவா தா உழுதுன்னு நெனைக் தண்ணி இப்ப ஸ்லோவா தா விழுதுன்னு நெனைக்கே போனா நல்லா குளிக்கலா
ஆமா
போனு
இன்னு வந்து இன்னு இன்னு நெக்ஸ்ட்டு மன்ந்த்தான் நல்ல ஜா நல்லா தண்ணி வரும்பாங்க ஃபோன் ல வொக்கருல்ல அப்டேட் ஆவு அ நெக்ஸ்ட்டு மன்த்தல நல்லா வரு ஆ எப்போதும் வருஷ வருஷோ
இந்த இந்த மன்த்துல தா வருன் வரு ஆனா ரொம்ப விழ ஆரம்பிச்சி சின்னா விடமாட்டாங்கள குளிக்க நம்மள விடமாட் மாட்டங்கள தட போட்ரு இ இப்போ லைட்டா தண்ணி விழும் போது போயிட்டம்னா குளிச்ட்டு வந்துரலா நெறைய தண்ணி விழும் போது விட மாட்டாங்க உள்ள ஆலோவ் பண்ண மாட்டாங்கல்ல
ஆமா
அதனால பாக்க வேண்டிதாருக்கு பாப்போனு
ம் பாக்லா இந்த வாட்டி வந்து கூட்டிட்டு அவுங்களே இந்த வாட்டி சொன்னாங்க இந்த வாட்டி நம்ம போலா நா வர்ஷ வர்ஷ கேக்கும் போது நோ நோ நோன்றாங்க அவுங்களே இந்த வாட்டி இந்த வாட்டி நா கூட்டிடு போறே ட்ரை பண்றே பாக்குற அப்டின்ட்டு இருக்காங்க எப்டின் தெர்ல பாக்கலா
ஸ்கூல் போயிருக்காங்களா பசங்க
ஆ பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க பொண்ணு இன்னைக்கு ஸ்கூல் போல
என்னாச்சு உடம்பு சர்ல்லியா
ஒடம்பு சரில்ல டைம் டைம் ஆயிச்சுன்னு சொல்ட்டு போல
சரி சரி சரி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
ஆ இன்னைக்கு ஒன்னு ஸ்பெஷல் இல்ல ரசோ இருக்கு அதோட எறா தொக்கு பண்ணியாச்சு
சேரி சே உ வீட்ல ஃபிஷ் மீன் கொழம்பு வச்சாங்க நானு சாப்டாம உக்காந்துட்டுருக்கே டிவி பாத்துட்டுருந்தே சாப்பாம திட்டிட்டுருக்காங்க சாப்பலைய சாப்பலையன்ட்டு சாப்பன்னு இன்ம்மே தா சாப்பணு
ஆ ஆ ஆ ஓகே ஓகே மீன் இன்னைக்கு இ அந்த டேட் முடிஞ்சிருச்சா மீன்
ஆமா ஆ முடிஞ்சிச்சு நேத் முந்தாநேத்தே போயிட்டாங்களே கடலுக்கு அதனால மீனு வருது ம் வருது வருது
ஏ நா நா எனக்கு புடிச்ச இதே மீனு தா
அப்புடி என்
டூ மந்த் ரெண்டு மாசமா அந்த கிரே கிரேவிங்ஸ்வாங்களா அது வந்துட்டே இருக்கு மீன் சாப்பட்ணு மீன் சாப்ணு நானு போய் பாக்குற எல்லா பழைய மீன் இருக்கு இல்லன்னா ரேட் ஜாஸ்தியா இருக்கு
பழ ப அதுவு வாங்க கூடாது ஏன்னா இப்ப இன்னு அவங்க பட உள்ள போகவே இல்ல கடலுக்குள்ள அப்டிங்கிறப்போ பழைய மீன்தா வச்சிருப்பாங்க அது ஒண்ணுமே இருக்காது செரத்தமு இருக்காது ஒண்ணுமே இருக்காது குடல்லா ரொம்ப ஒரு மாதி கொழகொழனு இருக்கு மீனு இப்ப உள்ள மீன்ல்லா வெறப்பா இருக்கு ஏன்னா கடலுக்கு போய் புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த மீனு ரத்தமா இருக்கு அதெல்லா சாப்டவே கூடாது ரொம்ப ஐஸ் ல ஐஸ்ல ஐஸ்ல ஐஸ்ல வச்சு வச்சு வச்சிருப்பாங்க
ஆமா அதனாலே இப்ப நா என்ன பண்ற ஆ அதனால நா என்ன பண்ட சேரி பொதிக்கி வெயிட் பண்ணிக்லா
ம்
அப்றோ பாத்துக்கலா முடியட்டு இந்த இந்த டேட் குடுத்துருக்காங்கல்ல அது முடியட் டு அப்டின்னு சொல்ட்டு சைலண்டா இருந்துட்ட
சரி சரி
ஆனா இன்னைக்கு முடிஞ்சுச்சுன்னு எனக்கு தெரியாது
முடிஞ்சிச்சு இப்போ முந்தா நேத்தா முடிசுச்சு முந்தாநேத்தா அதுக்கு முந்தாநாளோ முஞ்சு திங்கக்கெழமையே வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க கடலுக்கு திங்க கிழமதா போக ஆரம்பிச்சாங்க
அ
ஹலோ ஹலோ ஆ திங்க கிழமல இருந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க கடலுக்கு
ஆ
சோ அப்ப வாங்கி பாருங்க பக்கத்துல எதோ கட இருந்தா வாங்கி பாருங்க ஹஸ்பண்ட சொல்லி மீனு போக அம்ச்சுட்டாங்க வாங்கிட்டு வாங்க சொல்லுங்க
தெரியாது என் நா தா சொல்லுவ அவர் கிட்ட இப்பே நா கூப்ட்ட முடிஞ்சா என்ன தெர்ல வாங்க போலா அப்டின்ன அவங்க என்ன சொன்னாங்க இப்போதைக்கு இன்னைக்கு சமைச்சுக்கோ அப்பற பா க்லா ஈவினிங் பாக்லா இல்லன்னா நாளைக்கு பாக்லா அப்டின்னாங்க சரி ஓகே அப்டின்னு சொல்ட்டு நா வெயிட் பண்ணிட்டு இருக்க எங்க வீட்ல வந்து முள் முள் சின்ன சின்ன மீன் சாப்டவே சாப்ட மாட்டாங்க
பெரிய மீன்தா சாப்டுவாங்களோ
சின்ன மீன் சாப்டவே மாட்டாங்க பெரிய மீன் சாப்டுவாங்க முள்லே இருக்க கூடாது மீன்ல எனக்குலா அப்டி கெடையாது நா எந்த மீனா இருந்தாலு சாப்ட்ருவ ஆ முள்ளு இருந்தா குத்திரு